வணக்கோ
கேக்குதுங்களா
ஆ கேட்குதுங்கம்மா வணக்கோமா
வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேமா நன்றிம்மா நீங்க எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்கிறே வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
ஆ இங்க எல்லா ஆரோக்கியமா இருக்காங்க ம்மா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள்ல்லா
எல்லாரு நல்லாருக்குறாங்க
சந்தோஷம்மா
உங்களுக்கு வேலையெல்லா எப்டி போயிட்டு ருக்கு
வேல சிறப்பாக போய்ட்டு இருக்குங்கம்மா உங்களோட அலுவலக பணியெல்லா எப்டிமா போய்ட்டுருக்கு
நல்லா போய்ட்டு ருக்கு
மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா தொலைபேஸ் இல்லாம நம்மளோட வாழ்க்கை முறையே இல்லாத மாரி ஆய்ட்ருக்கு ஆ தொலைபேசின்றது தொலைபேசின் மனிதனுக்கு ஒரு மூணாவது கை மாரி ஆய்டுச்சு இப்ப ஐய இப்ப அதனால இப்ப விஞ்ஞான வளர்ச்சிய பத்தி பேசனாங்களாமா என்ன சொல்றீங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அதுதா இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அப்டின்னு சொல்லுங்க சொல்லுங்க
அதாம்மா எப்டி விஞ்ஞான வளர்ச்சி இப்போ மனுஷனுக்கு வந்து எந்த வகைல வந்து பயனுள்ளதா இருக்கு அத நம்ம எப்டி அத பயன்படுத்தலா அது வந்து எப்டி மனுஷனுக்கு வந்து அது அ தீய தீயமை தீமையு அது அழிக்கக்கூடியதா அத பத்தி பேசலா இன்னு பாக்கலா பாக்கறோமா இப்ப விஞ்ஞான வளர்ச்சின் பாத்தீங்கன்னாலே மருத்துவ துறை மருத்துவ துறை பாத்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி அபாரமா வளர்ச்சிகண்டு இருக்கு மருத்துவ துறைய பொறுத்த வரிக்கு
உம்
பாத்தீங்கன்னா நோய்கள் பாத்தீங்கன்னா நறைய வந்து நாளுக் நாளு வந்து நோய்கள் வந்து அதிகரிச்சுட்டே போய்ட்ருக்கு அதனால அதுக்கு ஏத்த மாரி விஞ்ஞான வளர்ச்சியு அதிகமாய்ட்ருக்கு அ மருத்துவ துறைய பாத்த வரிக்கு நம்ம வந்து பல நோய்களுக்கு தீர்வு இருக்கு உடனடி தீர்வுன் சொல்லுவோ இல்லையா அது மருத்துவ துறையில வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி மூலமா நம்ம வந்து அடஞ்சிருக்கோ அதே மாரி நறைய சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை சிகிச்சைலா பாத்திங்கனாலே
இப்ப நறைய முன்னாடில்லா வந் து மனிதர்கள நம்பிதா இருப்போ அதாவ்து மருத்துவர்கள இப்ப அப்புடி இல்ல அதாவ்து ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இப்போ வந்து ஃபுல்லா இயந்திரங்கள் அதிகமாய்ட்டே வருது இந்த விஞ்ஞான வளர்ச்சினால அதனால அந்த இயந்திரங் கள் மூலமாவே வந்து குறைந்த மணி நேரத்திலயே வந்து ஆ மிகவு கடும கடினமான அறுவை சிகிச்சைகளையு வந்து ரொம்ப சுலபமாவு முடிக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறாங்க அதுனால வந்து மனுஷங்களளோட இறப்பு சத சதவீதமு கம்மியாய்ட்டு வருது இது ஒரு நல்ல வளர்ச்சிதா நா நம்புறே நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட அபிப்ராயம் என்ன இதுல
கண்டிப்பா இப்போ விஞ்ஞான வளர்ச்சி வந்து மருத்துவத்துலன் பாத்தீங்கன்னா நல்லாவே வளந்துருக்கு அப்டின்தா நானு நம்புறே என்னன்னா அப்போ வந்துட்டு எந்த ஒரு நோய் சின்ன நோய்ல இருந்து பெரிய நோய் வரிக்குமே அந்த அளவுக்கு மருத்துவ வச கடையாது மருத்துவ வளர்ச்சி கடையாது ம மருந்துகள் கடையாது நோய்களுக்கு மருந்துகள் கடையாது அதனாலயே இறப்பு சதவிதோ அதிக அதி கமா இருந்தது நோய்க்கு இந்த அதாவ்து கரெக் ம் எப்டி சொல்றது சரியான நோய்க்கு சரியான மருந்து இல்ல அப்டின்ற ஒரு காரணத்தினாலேயே இரவு விகி த ரொம்ப மனுஷங்களுக்கு இடையே அதிகமா இருந்தது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அ அப்பேற்பட்ட அதாவ்து அப்போ இருந்த நோய் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான நோய் ரொம்ப ஆபத்தான நோய் அப்டின்னா வந்து என்னென்ன இருந்தது புற்றுநோய் இருந்தது அப்றமா மாரடைப்பு இருந்தது இது ரெண்டு தா வந்து அப்போ இருக்க அப்போ இருந்ததுலா ரொம்ப தீவிரமான நோய் இது வந்துருச்சு அப்டின்னாலே அது வந்து இறப்புதா இதுக்கு மருந்தே கடையாது அப்டின்ற ஒரு நிலைமைதா அப்போ இருந்தது ஆனா இப்போ வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல ஒரு மருத்துவ துறையில ஒரு நல்ல வளர்ச்சி தா வந்திருக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அது போக என்னன்னா வந்து இப்போ அப்போல்லா வந்து புற்றுநோயிலயே இரத் கொடியமான கொடிய வகையான புற்றுநோய் வந்து இரத்த புற்றுநோய் தா அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்றமா மத்த புற்றுநோய்களுக்கு கூட மருந்து இருக்கு அதாவ்து ஆ முதல் பருவம் இரண்டாம் பருவம் சொல்லுவ மூன்றாம் பருவம் சொல்லுவாங்க முதல் பருவத்திலயே கண்டுபிடிச்சு டோ அப்டின்னா அதுக்கு மருத்து சிகிச்சை இருக்கு காப்பாத்திட்லா அப்டின்ட்டு ஆனா இப்போ வந்துட்டு எப்டின்னா ஆ த்த புற்றுநோய்க்கு வந்து ஆனா இத மத்த புற்றுநோய்களுக்கு இந்த மாதிரி ஆனா இரத்த புற்றுநோய்க்கு மருந்தே கடையாது அது முதல் பருவமா இருந்தாலு செரி எந்த பருவமா இருந்தாலு செரி அதுக்கு வந்து இறப்பு தா உறுதி இறப்புதா தீர்வு அப்டின்ற ஒரு நிலைமை தா போய்ட்டு இருந்துது பாத்தீங்கன்னா அந்த இரத்த புற்றுநோய்க்குமே வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப இரத்த புற்றுநோய் வந்தா கூட இந்த மருந்து சாப்ட்டு அவுங்க வந்து உயிரோட இருக்கலா அவுங்களுடைய வாழ்நாள வந்து அதிகரிச்சுக்கலா உ அவுங்க இந்த மருந்து சாப்பற வரைக்கு அவுங்க உயிரோட இருந்துக்கலா அப்டின்ற ஒரு சூழ்நிலை இப்ப வந்துருச்சு அப்டி இருக்குபோது இப்போ அப்போ அப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கு பாக்கும்போது எவ்வளவோ முன்னேற்ற தா இருக்கு ம ருத்துவத்துறையில அடுத்தது மாரடைப்பு இந்த மாரடைப்புக்குமே அப்பல்லா வந்துருச்சு அப்டின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இப் பயுமே அதுக்கு வந்து அ அதாவ்து எப்டி சொல்றது ஆ தி திறப்பு அறுவை சிகிச்சை அப்டின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி பண்ணிதா அந்த மார மா மார்பகத்துல ஏற்பட்டிருக்கிற அடைப்பை வந்து சரி செய்ய முடியு அப்டின்ற மா ரி ஒண்ணு இருந்துது ஆனா இப்ப வந்து அப்டி கடையாது நம்மளுக்கு நெறைய வளர்ச்சி வந்துருச்சு நம்மளுக்கு ஈஸியா என்ன பண்றாங்க நம்மளுடைய நரம்புலையே வந்து எத செலுத்தி நம்பளுடைய ஊசிய செலுத்தி மருந்து செலுத்தி நம்ம எளி மையான முறையில என்ன பண்ணிற்றாங்க அதுவே சிகிச்சை பண்ணி காப்பாத்திட்றாங்க அப்போ இதுல எவ் எவ்ளவோ அளவுக்கு விஞ்ஞானம் வளந்துருச்சு இப்ப இத மருத்துவ துறைய்ன் மட்டு இல்லாம மத்த நறைய துறையிலமே தொழில்துறை ஆ மின்சாரத்துறை நீர்வளத்துறை என்னவேணா எ ல்லா துறைகள்லயுமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்துருச்சு ஆனா வந்து மக்கள் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்டின்னா மக்கள் வந்து இந்த வளர்ச்சிய வந்து எப்டி எடுத்துக்கணு ஒரு நல்லதுக்காகவே எடுத்துக்கணுமே தவிர கெட்டதுக்காக எடுத்துக்க கூடாது அந்த அதாவ்து நோய் கம்மியா இருந்துது அப்டின்ற ஒரு காலம் போய் இப்ப என்ன ஆயிடுச்சு நோய் அதிகமாயிடுச்சு அங்கங்க இப்போ புற்றுநோய் அப்டின்னு எடுத்துக்கிட்டா கூட யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கு மாரடைப் ப்பு யாருக்காது ஒருத்தருக்கு இருக்கு அப்டின்ற ஒரு சூழ்நிலை மாறி இப்போ ஒருது எப்டி சொல்றது அளவுக்கு மாரடைப்பு அங்கங்க மார்ரடைப்பு வருது அதுக்கெல்லா நோய்களுக்கு வயது வரமே இல்லாம இப்ப மாரடப்பு எல்லா பாத்திங்கன்னா நறைய சின்ன வயசுலயே இருவத்தி அஞ்சு வயசு முப்பது வயசுலயே என்ன ஆயிடுது மாரடைப்பு வந்துருது அப்போ அது என்ன எல்லாரு நம்ம நம்முடைய வளர்ச்சிய வந்து சரியான முறையில எடுத்துட்டு போல அப்டின்றதுதா அதுக்கு காரணோ வளர்ச்சி வளந்துர்ச்சு வளர்ச்சி இருக்கு அப்டின்றதுக்காக அது வந்து ஒரு தவறான பா பாதையில எடுத்துட்டு போகுபோதுதா நோய்கள் அதிகமாகுது நம்ம வளர்ச்சிய வந்து எப்டி நா சரியான பாதைல எடுத்துட்டு போனு அப்டின்னா அந்த வளர்ச்சியையு நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கலா அதே நேரத்துல இறப்பு விகிதையையு நம்ம கம்மி பண்ணலா இப்டின்றது வந்து என்னோடைய கருத்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பாம்மா நல்ல கருத்துக்கள வந்து பகிர்த்துக்கிட்டிங்க மருத்துவ துறையில்ல வந்து விஞ்ஞான வளர்ச்சி வந்து அ மிக மிக உயர்ந்த பலன்கள தந்ருக்கு அதே வகையில பாத்திங்கனாலே நம்ம போக்குவரத்து துறை போக்குவரத்துல வந்து ஏனா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை ஏன்னா நம்ம பாத்திங்கன்னா நம்ம அலுவலக பணிக்கு செல்லுறதா செல்லுறதா இருக்கட்டு அ வீட்டுக்கு தேவையான அ அ ப்ப பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்கட்டு நம்ம வந்து ஒரு கடைகளுக்கு பொயிட்டு வர வர வரணு அலுவலகத்துக்கு பொயிட்டு வரணு அதே மாதிரி வந்து நம்ம விருந்தினர்கள் வீட்டுக்கு பொயிட்டு வரணு அதுக்கு வந்து தேவைப்படுது போக்குவரத்து அ இயந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியோ இப்போ பாத்திங்ன்னா எரிபொருள் சிக்கனோனு சொல்ட்டு இப்ப கடைப்பிடிக்கணுன்ட்டு இப்ப அரசு வந்து நறைய சிக் செய்திகள் தாள்கள பாத்திருப்பீங்க ஊடகத்துல பாத்திருப்பீங்க அ பற்றாக்குறை நறைய வரதுனால எரிபொருள் சிக்கனத்த பத்தி நம்ம அரசாங்கோ வெளிய வெளிக் கொண்டு வந்துருக்கு இப்போ அதனால பாத்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக பாத்திங்கன்னா நறைய நம்ம மின்சாரம் மூலமா இயங்கக்க கூடிய இயந்திரோ வந்து நறைய வந்துடுச்சு பாத்திங்கனாலே நம்ம அரசு போக்குவரத்து மொத்த இதுல மின்சாரத்துல்ல இயங்குது அதே மாதிரி ரி நம்ம பயன்படுத்தக் கூடிய இருசக்கர வாகனோ அதுமே வந்து மின்சாரத்துல இயங்குது அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம நாலு சக்கர வாகனோ மகிழ்ந்து சொல்லுவோ அது அதுவா இருக்கட்டு இல்ல மூணு சக்கர வாகனமா இருக்கட்டு எல்லாமே வந்து இப்ப மின்சாரத்துல இயங்கக்கூடியதா மாறிட்டு வருது அதனால இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷ்யோ தா பாத்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனோ நம்ம வந்து பயன்ப இத இதன் மூலமா ஏற்படுது அது இல்லாம இந்த எரிபொருள் பயன்பாட்டு அதிகரிக்கிறதுனால காற்று மாசு அதிகமாகுது அதனால வந்து காற்று மாசு நம்ம வந்து தவிர்க்கலா ஆனா வந்து மனிஜர்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மின்சார த்துல இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு வந்து நம்ம மாறுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கைய வந்து நம்ம பாதுகாக்கனு அது ரொம்ப நல்லது அந்த விஷ்யத்த பொறுத்த வரைக்கு இது மாரி வந்து நெறைய வளர்ச்சிகள் இருக்கு இப்போ நம்ம வந்து வெளில கூட போக தேவல்ல வீட்டுக்குள்ளயே பாத்தீங்கன்னாலே வந்து நம்ம அடிப்ப அடிப்படையா நம்ம சமையல் அறையில பாத்தாலே நெறைய இயந்திரங்கள் அதிகமாயிட்டுருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மின்சாரத்துல இயங்கக்கூடியது மின்சார அடுப்பு ஆகட்டு அதே மாதிரி நம்ம தண்ணிய கொதிக்க வக்கற்துக்கு ஆ இருக்கு இருக்கக்க கூடிய உபகரணமா இருக்கட்டு அதே மாரி நம்ம மாவு அரைக்கிறோ அதே மாரி நம்ம வந்து ஒரு பழச்சாறு அருந்தனு அப்புன்னா நெறைய உபகரணோ இருக்கு ஆனா விஞ்ஞான வளர்ச்சி வந்து அதிகமாயிட்ருக்கு அதனால மக் க்களுக்கு நெறைய பலன்கள் இருக்கு அதே சமயத்துல நம்ம அத வந்து கவனமா வந்து மேற்கொள்ணு ஆ ஆபத்து இருக்கு அத புரிஞ்சு நம்ம வந்து பாத்து பயன்படுத்துனா கண்டிப்பா வந்து மனித குலத்துக்கு வந்து நல்ல ஒரு பயன ளிக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா உங்க கூட உரையாடுதுல நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டோ ரொம்ப சந்தோஷோ வேற ஒரு வ உரையாடல்ல கண்டிப்பா நம்ம வந்து மீண்டு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வச்சுர்டுங்ளா
நன்றிமா வணக்கம்மா